ஹலோ
ஹலோ
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கறோ அப்பறோ பசங்கலா என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க
பாருங்கதான் வளான்ட்டு இருக்கறாங்க நீங்க
இங்கேயும் அப்படித்தாங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கறாங்கங்க அப்பறோ ஏதாவது சாப்ட சொன்னா எங்கயங்கும் சாப்பிடுதுக்கோ இல்ல சாத்து உள்ளதுதாவது சாப்பிட்டத்தங்க எப்ப பார்த்தாலும் ஒடம்பு சரியல ஓடம்பு சரியல இன் கிடக்குதுக்கோ இந்த பழங்கள எல்லாம் சாப்ட சொல்றாங்க ஒவ்வொரு பளத்துல ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது எங்கேயங்கும் சாப்பிடுறதுக்கு அதுக்கல்ல சாப்பிடவே மாட்டேங்கறாங்க என்னதான் பண்றதுே தெரியலலைங்க
ஆமாங்க என் கொழந்தையையும் அப்டித்தான் பண்றாங்க சாப்பிடவே மாட்டேங்குது பழம் வந்து எடு வாங்கிட்டு வந்து அப்டியே வைக்கறதுங்க ஒரு பழத்த தொடர்றது இல்லைங்க அந்த பழத்துலல்லா எத்தன சத்து இருக்குதுங்க நான் வா என்ன பண்றதுங்க அத இதையும் பண்ணி ஜூஸ் போ அத பண்ணாவோ இத பண்ணாவோ அப்டிதான் கொடுத்துட்டு இருக்கறாங்க நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க கொழந்தைங்களுக்கு
நாங்க கொஞ்சோலா பசங்க கொஞ்சோலா பெருசா ணங்காட்டி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சிறுச சிறுசா அ அறுத்து போட்டு கொடுப்போங்க சாப்பிடுங்க அதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாம தான் சொல்லி சொல்லி நம்மளுக்கே போதும்போதும் நேருங்களாட்டு இருக்குது சத்துள்ளதா இருக்குது பார்த்தா ஒடம்புல ரத்தம் கம்மிங்கிறாங்க செரி ரத்தம் கம்மியா இருக்குது ஆஹ செரி இந்த மாதிரி பழங்க எதாவது சாப்பிடுறது இந்த மாதுளம்பழம் இந்த மாரி எல்லாம் சாப்பிட்டா ரத்தம் உரும்ன்னு சொல்றாங்க அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க நாமளும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டா தூக்கி அந்த பக்கம் வி மாரிதா இருக்கிறது வழியே ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க பார்த்தா நம்மளுக்குத்தான் டென்ஷன் ஆக்கி விடுறாங்க
ஆமாங்க எனக்கு அதே பிரச்சனைதாங்க எ பிள்ள சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு ஆறு மாசோ அந்த உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உகா அப்பதா இருந்திரு உக்கு ராளுங்க அப்ப ஏதாவது வேல செய்ய போனும்ம்னா நா என்ன பண்ணுவேன் குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஒரு எட்டு மாசம்லா இருக்குங்க அப்பதா கொஞ்சோ கொஞ்சோமா ப பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற அப்ப என்ன பண்ண அந்த நல்லா வழுக்கிட்டு போகும்பத்திங்கல சாப்டா அந்த மாரி பழங்கள் குட்டி குட்டி அப்டியே கட் பண்ணி ஒரு பயுள்ள போட்டு குடுத்துருவங்க பேசாம உக்காந்து எடுத்து சாப்பிடுக்குங்க இப்ப வெவரோ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த பழத்த என்ன பண்ணி கொடுத்தாலு சாப்பிடவே மாட்டேங்குதுங்க என்ன
ஆமா இங்கேயும் அப்புடி தேனுங்க பெருசாயிட்டாலே வந்து சிறு சிலியாவது கொஞ்சோ மிரட்டியாவது ஊட்டி உள்ளா சாப்பிட வைக்கலா இப்ப எல்லா பெருசாயிதுக்கா அப்படியேவு சாப்பிட மாட்டேது சரி ஜூஸாவதாவது போட்டு குடுக்கலா அப்படின்னா ஜூஸாவு ஜ குடிக்க மாட்டேங்குதுக்கா என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்கல ஒவ்வொரு பழம் அப்புறம் சீசனுக்கும் ஒரு பழம் வரும்ங்க இந்த வெயை காலத்துல எல்லாம் தர்பூசணி அப்ரோ ஒவ்வொரு அந்த குடிக்கிற மாரி ஜூஸ் குடிக்கிற மாதிரி பழங்கள் எல்லா வருது அந்த மாரி எல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உ கையிலயே தொடமாட்டேதுங்க ஜூஸ் போட்டு கொடுக்கறதுனால வேண்டாங்குத்துங்க அப்படியே சாப்பிடுங்கனாலு வேண்டாங்குதுங்க என்ன பண்றதுனே தெரியமாட்டேங்குதுங்க அப்ரோ பார்த்தா சூட்டுக்கெ எல்லா அம்மா வந்துருதுங்கறாங்க அந்த சமயத்துல குளிர்ச்சியான பழங்கள் எல்லா சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க
ஆமாங்க இப்ப இந்த மாத இப்ப இரும எக்க பினாக்கு இதையி பிளட் கம்மிய ஆகாது ரத்த சோகம் வராது அப்புறம் இந்த மரநெல்லிக்கல பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க எப்படியாவது குடுத்து வரணும்ம குழந்தைக இ பாத்துட்டீங்கன்னா மரநெ க்க வாங்கிட்டு வந்துங்க இந்த ஆவில வச்சு வேக வச்சு எடுத்து நம்ம தேன் கலந்தோம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு நல்லா பாகு காய்ச்சி அந்த இதுக்குள்ள போட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பெரட்ட இனிப்பு தானுங்க புளிப்பா இருது சாப்பிடாது குழந்தைங்க அப்ப அந்த இனிப்புக்குள்ள போட்டு நல்லா பெரட்டி எடுத்து குழந்தைங்களுக்கு குடுத்த சாப்ட்டுக்குவாங்க அந்த மாரி சாப்ட்டுக்குவாங்க அப்ரோ பாத்துட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஒரே ஃப்ரூட்ஸ் குடுக்காம பழங்கள் வந்து ஒரே பழங்கள் குடுக்காம கலர் கலரா குட்டி குட்டியா அழகா வேற விதமா கட் பண்ணி குடுக்கறதுில் வேற விதமா இப்பான்ாம் வந்துருச்சுங்க ஆன்லைல ஆ்டர் போட்டா வருது அப்பதான் நம்ம கடைக்கு ஓடணும் ஒண்ணுதுக்கு ஒண்ணா அ இப்பதான் ஆன்லைல ஆர் போட்டா வருதுங்கலாசே பண்ண கொடுக்குற மாரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா கட் பண்ணி அழகா குடுத்தா அப்ரோ அந்த அட்ராக்ட் ஆகி அந்த குழந்தைங்க சாப்பிடுங்க அப்படிதா நானு கொஞ்சோ கொஞ்சோ ஏமாத்தி ஏமாத்தி குடுத்துட்டு இருக்குறங்க எ பிள்ளைக்கு
இல்ல இங்கயும் அப்பத்த ங்கருங்க வாழைப்பழமே கொடுக்குறங்க அத்தா செவ்வாழ பழத்துல அவ்வளவு உடம்புக்கு நல்லது அதே வந்து நேந்திர பழத்துல வந்து குழந்தைகளுக்கு உண்டான வெயிட்ட கூட்டி கொடுக்கு அந்த மாரி சாப்பிட சொன்னாலு சாப்பிட மாட் ட்டேங்குதுங்க, அதா அந்த பூம்பழம் எல்லா வந்து குழந்தைகல்லா வந்து சரியா மோஷன் போகாம வயிறு எல்லாம் கட்டக்குதுங்க அந்த மாதிர இருக்குறவங்கலுகு வந்து பூம்பழம் கொடுக்க சொல்லுவாங்க பூம்பழம் கொடுத்த நார்மலா வந்து குழந்தைகளுக்கு எந்த ஒரு ரது இல்லாம நல்லா மோஷனு ஃப்ரீயா போய்க்கு ஒடம்புக்கு கொஞ்சோ நல்லதுன்னு சொல்லித்த ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லடுக்கறாங்க அதுகலா எங்கங்க போய் சாப்பிடுதுங்க ஒண்ணு இல்லைங்க எங்க வீட்டுல நெல்லிக்க மல நெல்லிக்கா மரமே இருக்கு க்குதுங்க ஆனா ஒரு நெல்லிக்கா கூட வாயில வைக்க மாட்டேங்கிறாங்க என்னதா பண்றதுங்க அத்தன காய் காய்ச்சாலும அடுத்தவங்கதா வந்து வாங்கிட்டு போறாங்க நம்ம வீட்டுல ஒத்தரு சாப்பிட மாட்டேங்கிறாங்க
ஆமாங்க இந்த அளவு கூட சின்ன மாமியா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க பலாப்பழ எடுத்துட்டு வந்திருந்தாங்க அத்தன மனங்க சூப்பரா இருந்துது டேஸ்ட்ட் நா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டு பலாப்பழம் பலாப்பழ சீசன் தானேங்க மாம்பழம் பலாப்பழ தர்பூசணிக்காய் இந்த வெயிலுக்கு இந்த இதுதானுங்க சீசனு
ஆமாங்க அதது மாம்பழம் பாத்தீங்கங்களன் இந்த பெரிய மாம்பழத்தை விட இந்த குட்டி குட்டியா இருக்கிற மாம்பழத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கையில கழுவிட்டு நல்லா கையிலயே நல்லா நசிக்கட்டு அந்த மேல இருக்கிறத மட்டும் செதுக்கி எடுத்துட்டு அந்த ஜூஸ் மாரி குடிப்பாங்க பாருங்க அந்த பழத்தை அப்படியே புழிஞ்சு புழிஞ்சு அப்படியே குடிப்பாங்க அப்படி குடிக்கும் போது பாத்தா அரிஞ்செல்லா சாப்பிட வேண்டாமங்க அப்படியே குடிச்சா ஜூஸ் குடிச்ச மாதிரியாவே ஒரு ஃபீலா இருக்கு அப்ப சாப்பிட சாப்பிட இன்னு எத்தன பழம் சாப்படுறோம்னே தெரியாத அளவுக்குள்ள போகும்ப ங்களா
ஆமாங்க ஓ சாப்புட்டு இருக்கறங்க இப்ப அதாந்த பெரிய சின்ன மாமியா கொண்டு வந்த பலாப்பழத்துலங்க கொஞ்சோ சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சோ அப்புறோ பாயச செஞ்சு சாப்ட்டோ எத்தன ஒரு நல்ல பெரிய பழங்க த்தானா நம்ம அப்படியே சாப்பிடுறதுங்க அப்படிதா இப்படி கொஞ்சோ சிப்ஸ் போட்டு எடுத்து வைக்க அப்ரோ கொஞ்சோ பாயாச செஞ்சு எடுத்து வைக்கு குடிக்கரக்கு குழந்தைங்களுக்கு குடுக்கறது அதுக்கப்ரோ எடுத்து வச்சோம்னா சாப்ட்டுக்குறாங்க பலாப்பழம் இதெல்லா பிரச்சனை சாப்பிட்டுக்கிறது மாம்பழம் அதே மாரிதாங்க ஏன்ற பிள்ளையில என்ன பண்றாளுங்கன்னா மாம்பழத்த சும்மா குடுத்தா வந்து அந்த அளவுக்குலா சாப்பிடறது இல்லைங்க மிக்ஸி ஜார்ல போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு நட்ஸு பாதாம் முந்திரி இதெல்லா போட்டு கொஞ்ச சக்கரைய போட்டு அப்படியே போட்டு ஜூஸ் மாரி அடிச்சு குடுத்துட்டா குடிச்சுக்கிறாளுங்க எந்த பிரச்சனையும் இல்ல கு அப்டியே ஆஹ் அடிச்சு அப்டியே ஒரு கண்ண தம்ளர்ல ஊத்திட்டு கொஞ்சோ இத்தனியு மாம்பழத்த மட்டும் எடுத்து குட்டி குட்டியோ குட்டி குட்டியா நல்லா நைஸா அரைச்சிர்ணுங்க அப்ரோ குட்டி குட்டியே குட்டி குட்டியா கட் பண்ணி மேல தூவி விட்டு அப்படியே குடுத்தோம்னா பேசாம சிவனேன்னு குடிச்சுக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லங்க இப்ப இந்த கடைல கிடைக்கிற மாசா பாட்டல் அதெல்லா வாங்கி சாப்பறக்கு இந்த மாரி மாம்பழத்துல நம்மளே ஜூஸ் அடிச்சு குடிச்சுக்கலாளுங்க அப்புறோ பாத்துட்டீங்கனா பழங்கள் வாங்கி சாப்பிலேன்னா நம்ம பெசாம ஜூஸா அடிச்சு குடுத்துர்லாங்க ஐஸ் மட்டும் போட வேண்டாங்க சக்கரையும் போட வேண்டா ஐஸ் மட்டு போட வேண்டாங்க அப்டியே ஜூஸாவே குடுத்துக்கலா பழங்கள்ல எத்தன நன்மை இருக்குதுங்க அப்புறோ ரெண்டாவது இந்த டயட்லா இருக்குரான்னு சொல்லி சொல்றாங்க இல்லங்க இப்போ நம்மளுக்கே பாத்துட்டீங்கன்னா வயிறு வந்து சாந்தரந்தா லேட்டாதா சாப்ட்டுருப்போ வயிறு கும்முன்னு இருக்கு ஆனா சாப்பிடாம மட்டு படுக்கவே கூடாதுங்க இப்ப டயட்லா இருக்கிறாங்கன்னா கொஞ்சோ கொஞ்சோமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லா கொஞ்சோ எடுத்துட்டாங்கனா ரொம்ப நல்லதுங்க இந்த கொய்யா பழத்துல வீட்டுல கொய்யாப்பழம் இருக்குதுங்க உள்ள செவப்புங்க வெளிய பச்ச சூப்பரா இருக்குங்க அந்த கொய்யாப்பழம் கட் பண்ணி சாப்ட்டா அவ்வளோ அரும மையா இருக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க அப்புறோ கொய்யாப்பழ ரொம்ப நல்லது தானேங்க ஒடம்புக்கு
ஆமாங்க கண்டிப்பா கொய்யாப்பழம் வந்து இருக்கிறதுலயே வந்து நல்ல சத்துள்ள பழம்னா அது கொய்யாப்பழம் தானுங்க எங்க வீட்டுல இருக்கிற பழம் வந்து நல்லா பெருசா இருக்குங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து வெள்ளையா இருக்குங்க உள்ள வெள்ள மேல வந்து லைட்டு மஞ்ச கலர் மாரி இருக்குங்க அந்தமாரி இருக்கு கா காய் எவ்வளோ பெருசாகுங்க அத எடுத்துட்டு வந்து அந்த நல்லா பழுக்கறதுக்கும் விடாம ரொம்ப பச்சைக்காயாவும் சாப்பிடாம அந்த வெக்காய்னு சொல்லுவாங்க அந்த இதுல வந்து அரிஞ்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப் ப்டாலுமு அவ்வளவு அருமையா இருக்குங்க சும்மா அப்படியே கடிச்சு சாப்ட்டாலு நல்லா இருக்குங்க ஆனா கொய்யாப்பழத்துல இருக்குற அந்த சத்துக்கள் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனா அது மென்னு சாப்பிடணு உள்ள விதை இருக்கு அப்படிங்கறக்காகவே இந்த பசங்கள்லா சாப்பிட மாட்டேங்குதுங்க அங்கெல்லா சாப்பிட்டுக்குவாங்களா பசங்கள்லா
சோ தொடவே மாட்டாங்க அதையு ஜூஸ் அடிச்சு அதுக்கப்புற அத பண்ணி அந்த உள்ள இருக்கரத நல்லா பெரிய பய பழமாதா இருக்குங்க அந்த உள்ள இருக்க கொட்டைய மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிருவங்க அரைச்சு என்ன பண்ணுவ லைட்டா உப்பு மிளகா பொடிய கலந்து சிட்டு அந்த உள்ள இருக்குறது மட்டுந்தானே எடுப்பாங்க அந்த மேல ஓடு மாரி இருக்குறது கொய்யாப்பழத்துல ஓடு மாரி இருக்குறது அது மட்டு லைட்டா அந்த மிளகாதூள் உப்புல போட்டு லைட்டா இது தொட்டு எடுத்துட்டு அத அரைச்சது உள்ள தூக்கி ஊத்தி குடுத்துப்பேங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அட்றாக்ட்டிவ்வாருக் க்குள்ளங்க அப்புற குடிச்சுக்குவாங்க பிரச்சன இல்ல இப்டிதா போயிட்டு இருக்குதுங்க
ஆமாங்க அப்பன்னு பாத்தா இந்த மாசமா இருக்குறாங்க பாருங்க அந்த டைம்ல வந்து அந்த வெக்காயாட்டு இருக்குற கொய்யா பழத்துக்குங்க எங்க அண்ணே ஒய்ஃப் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாங் ஹ கொய்யாக்காய வந்து பொடி பொடியா அரிஞ்சு போட்டு மொளகாத் தூளும் உப்பும் போட்டு லைட்டா தேங்காய் எண்ணெ கொஞ்சோ ஊத்திங்க நல்லா குளுக்கி வுட்டு குடுத்தம்னா அவ்வளவு டேஸ்ட்டா சாப்புடுவாங்க வாய்க்கு ஒண்ணுமே புடிக்கில ஒண்ணுமே புடிக்கிலேனாலுங் கூடோ அந்த மாரி சமயத்துல அவ்ளோ நல்லா சாப்புடுவாங்க அவங்க சாப்புன்னுது குழந்தைகளும் அவ்வளவு நல்லா சாப் புடுங்குங்க நம்மளுக்கே சொன்ன மாரி அறுத்து அறுத்து போட்டு சாப்ட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கூ நம்பளுக்கும் குன்னோ கொஞ்சம் சாப்டலான்த இருக்கு இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா இப்ப பாத்துட்டீங்கனா இந்த ரோட்டு ஓரத்துலேலா பாத்தீங்கனா வெச்சுக்கோங்க இப்ப ப பஸ்டல்லா கொய்யா பழம் வெச்சிருப்பாங்க மாம்பழே வெச்சிருப்பாங்க தர்பூசணி முளாம்பழம் அந்த மாரிதா வெச்சிருப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த ரம்பூட்டாங்கிறாங்க அதுக்கப்புறோ நறைய என்னென்னமோ பழம் வந்துருச் சுங்க இந்த டிராகன் ஃப்ரூட்டு ரம்பூட்டான் இப்ப நம்ம ஊர்லயே பாத்துட்டீங்கனா இந்த டிராகன் ஃப்ரூட்லா வளக்கவே ஆரம்பிஸ்டாங்க இத்தன் நாளும் இல்லைங்க இப்ப ரீசண்டா வந்த பழம்தான இருந்துது பழமெல்லா ஆனா இப்பல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சுங்க அந்த ரெட் கலர்ல இருக்குற அந்த பழோ அப்புறோ டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்லயே பாத்தீங்கனா நல்ல டார்க் ரெட்லயும் இருக்குது அதுக்கப்புறோ பச்சையிலயும் இருக்குது இல்லைங்ளா சேரிங்க சேரி கொழந்தைங்களுக்குலா பழங் குடுங்க நறைய குடுங்க குடுக்குலேன் குடிக்கலேனாலு சாப்பிலேனாலு எதாவது பண்ணி குடுத்துதான ஆகணு சேரிங்க சேரி வெக்கிட்டங்களா வேலை இருக்குதுங்